சிஸ்டர் ஆ கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர்
சொல்லுங்க
சாப்ட்டீங்களா
ஆமா சிஸ்டர் சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
இல்ல சிஸ்டர் இனிமேல்தா சிஸ்டர்
செரி
உங்களுக்கு கல்யாணம் முடிந்த பிறகு ஆ சொல்லுங்க சொல்லுங்க நீ நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
ம் இல்ல நீங்க எந்த ஸ்கூல்லலா சிஸ்டர் மாரி மாரி படிச்சிருக்கீங்க
நான் ரெண்டு ஸ்கூல் படிச்சிருக்க சிஸ்டர் எட்டு வரை ஒரு ஸ்கூலும் ஒன்பதிலிருந்து பத்து வரை ஒரு ஸ்கூலும் நான் படித்திருக்கிறேன் எட்டு வரை படித்த ஸ்கூல் இல்ல இல்ல பன்னண்டு சாரி
ஆ
ஒன் பேபி கிளாஸில் இருந்து எட்டு வரை மிடில் ஸ்கூல் என்ற ஸ்கூலிலும் ஒன்பதில இருந்து பன்னெண்டு வரை ஹையர் செகண்டரி என்ற ஸ்கூலிலும் நான் படித்திருக்கிறேன் சிஸ்டர்
செரிங்க சிஸ்டர் அந்த ஃப்ரெண்ட்லல்லா காண்டாக்ட்ல இருக்கீங்களா சிஸ்டர்
இருக்க ரொம்ப பேருட்ட கெடையாது எட்டு வர படித்த எல்லார் இப்பயுமே நா கான்டாக்ட்ல இருக்க பசங்க கூட படித்த அது பசங்க பொண்ணுங்க எல்லாரும் அ ஆமா சிஸ்டர் எல்லார் நம்பரும் என்ட இருக்கு பசங்க நம்பர் எல்லா நம்பரும் இருக்கு பொண்ணு ங்க நம்பரும் இருக்கு இப்போ நா
ஏ அந்த மாரி இருப்பீங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க பேக்கலான்டு சொல்லுங்க சிஸ்டர் முழுசா சொல்ல முடியுங்கள்
பரவால்லையே இன்னு கான்டக்ட்லதா இருக்கீங்கல
ஆமா சிஸ்டர் ஆமா சிஸ்டர் நா ஒரு அது பசங்க கான்டக்ட்லதா இருக்காங்க சிஸ்டர் பொண்ணுங்களு நாலஞ்சு பேரு கான்டக்ட்லதா இருக்கிறாங்க என்ன சிஸ்டர் அப்போ ஸ்டென் த்து கெடையாது சிஸ்டர் பன்னெண்டு பேரு கிளாஸுக்கே மொத்தமே பன்னெண்டு பேருதா இருப்போ ப ஒ க ப பொச பசங்க பன்னெண்டு பேரு பொண்ணுங்க பன்னெண்டு பேருதா இருப் போ அதனால நை
அவ்வளோ பேர்தனா சிஸ்டர் அப்டி இல்ல நா படிக்கும் போதெல்லா ஒரு கிளாஸுக்கு கொறைஞ்சது ஃபார்ட்டிக்கு மேல இருப்போ சிஸ்டர்
ம் ம்
அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு நா படிக்கம்போது
நாங்க படிக்கம்போது ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாகிட்டு சிஸ்டர் ஆனா அலே கொஞ்ச இப்போ ஒ எ ப ஒரு கிளாசுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க சிஸ்டர் ஒரு பொண்ணு ஒரு பைய
அந்த அளவுக்கு ஆயிருச்சு என்ன சிஸ்
ஆமா சிஸ்டர் அ அந்த பசங்க பொண் ணுங்க நம்பர் நா வச்சிருக்கே இதுல ஒம்பதுல இருந்து பத்து பத்து வர படி பன்னெண்டு வரை படித்தவங்க நம்பர் வந்து என்ட்ட அவ்வளவா கெடையாது ஆ அ அதுல கொஞ்சொ நாலஞ்சு பேர் நம்பர்கள்தா இருக்குது என்ட்ட காலேஜ்ல படிச்சவங்க எல்லார் நம்பரு இருக்கு
ஆ அது குரூப்பா வச்சிருக்கீங்ளா தனித்தனியா நம்
தனித்தனியாவு நம்பர் என்ட்ட இருக்கு சிஸ்டர் டுவ பி ஜி படிச்சவங்க எல்லார் நம்பரு என்ட்ட இருக்கு இன்னு வர கான்ட்டக்ட்லதா இருக்காங்க யூ ஜு படிச்சவங்க க ஒரு முப்பது கான்ட்டெக்ட் இருவது கான்ட்டெக்ட் இருக்கு அவ்வளோ பேரு கான்ட்டெக்ட்லதா இருக்காங்க ஸ்கூல்ல படிச்சதுதா ம் அந்த ஒம்பதுல இருந்து பன்னெண்டு வர படிச்சவங்கதா கொஞ்சொ பேருத ஒரு நாலஞ்சு பேருதா இரு ப்பாங்க அஞ்சாறு பேர்தா இருப்பாங்க மத்தபடி எட்டு வர படிச்சோவங்க எல்லார் கான்டக்டுமே என்ட்ட இருக்கு சிஸ்டர் எட் டு வர படிச்சவங்க எல்லாரு கான்டெட்டுமே பசங்க கான்டெட்டு எல்லாரு கான்டெட்டுமே என்ட்ட இருக்கு இன்னு வர பேசதா செய்வாங்க சிங்கிள் சிங்கிளா இருக்கு சிஸ் சர் எல்லார் நம்பருமே இன்டுஜுவலா என்ட்ட இருக்கு
அப்டியா என்னோட எங்கிட்ட எல்லா குரூப்பா வச்சிருக்கோ சிஸ்டர் அந்த ஒன்னு ஒ பேபி கிளாஸ்லேந்து எயித் வரைக்கு படிச்ச ஸ்கூல் வந்து ஒரு குரூப்பா ஆட் பண்ணி அதுல எல்லாருமே நாங்கருக்கோ அப்பறோ நைந்த்ல இருந்து டுவல்த் வரைக்கு படிச்சதும ஒரு குரூப்பாதா நைந்த் டுவெல்த் இல்ல லவன்த் டுவெல்த் அது நம்ம குரூப்பா தானே படிப்போ பியூர் சயின்ஸ்னா அந்த குரூப்பா தானே எடுப்போ அது ஒரு குரூப்பா நாங்க வச்சிருக்கோ அப்பறோ நாங்க யூ ஜி படிச்சது குரூப்பா ஒரு குரூப்பா வச்சிருக்கோ
சேரி சேரி
ம் அதா கேட்டாங் நீங்க எப்டி இருக்கீங்க
என் இல்ல சிஸ்டர் கால்டு குரூப்பாவு இருக்கு சிஸ்டர் குரூப்பு இருக்கு இன்டிஜுவலாவு நாங்க எல்லாரு நம்பரு அவுங்களு சேவ் பண்ணிரு ப்பாங்க நாங்களு சேவ் பண்ணி அப்டி வச்சிருக்கோ சிஸ்டர் தனியானாலு பேசிக்குடுவோ ம் ம்
அப்பறொ சிஸ்டர் சொல்லுங்கள்
சொல்லுங்க நீங்க என்னது மேரேஜ்க்கு அப்பறோ என்னமோ சொல்ல வந்தீங்ளே
ஆமா சிஸ்டன் நீங்கள் மேரே கல்யாணம் முடித்ததற்கு உங்களுக்கு சீர் வரிசை என்னெல்லாம் குடுத்தாங்க ஸ்டர்
எனக்கா சிஸ்டர் எனக்கு வந்து எங்க வீட்டுல நாதான் மொதப்புள்ள என்னா எங்க வீட்டுல வந்து எப்டி குடுக்கணும்ங்கறது தெரியல என்ன அதனால எனக்கு வந்து இருக்கறத பழசு கிளசு எல்லாத்தையுமே புதுப்பிச்சு கொடுத்துட்டாங்க சிஸ்டர்
அப்டிங்களா
ஆ இருந்த ஓட்ட உடசல் எல்லாத்தையுமே இருந்த தளத்தி குடுத்து விட்டாங்க எனக்கு ம் மொதபுள்ளக்கினா அப்டித்தானே பண்ணுவாங்க வீட்டுல என்னென்ன ஓட்ட ஒடசல்ருக்கு என்னென்ன பழசு இருக்கு அத புதுப்பிச்சு கொடுக்கணும்தானே நெனப்பாங்க இப்பதான் என்னுடைய கடைசி தங்கச்சிக்கு அலைன்ஸ் பாத்துக்கிட்டுருக்காங்க
சேரி
அவங்களுக்கு வந்து எல்லாமே புதுசு தான் வாங்கி குடுக்கணுமா
யார் சொன்னா
எங்க அம்மா சொன்னாங்க சிஸ்டர் ம் எனக்கு ஒரு வெளக்கு கூட புதுப்பி ச்சுதா தான் சிஸ்டர் குடுத்தாங்க
நீ நீங்க உங்க தங்கச்சிக்கு என்ன செய்வீங்க சிஸ்டர்
நான் என் தங்கச்சிக்கு ஒன்னும் செய்யல சிஸ்டர் நான் கல்யணத்துக்கே நா வரலன்னு சொல்லிடேன் சிஸ்டர் அவ கிட்ட
எதற்காக
ஆமா சிஸ்டர் எங்க வீட்டுல கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்ல ஆனா என் தம் இருங்க ஆ ஆமா சிஸ்டர் ஃப்ஸ்ட்டு ம் இல்ல சிஸ்டர் இருங்க சிஸ்டர் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க
சொல்லு சொல்லுங்க
எங்க வீட்டுல பேமிலி சிச்சுவேஷன் சரியில்ல அதனால எங்க வீட்டுல வந்து என்ன சும்மா ஒன்னும் கல்யாணம் பண்ணி குடுக்கல ஜுவெல்ஸ் போட்டுதான் கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க ஒரு டுவெண்டி பவுன்னு என்ன அதெல்லாம் கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் ஈடு வச்சுட்டோம் சிஸ்டர்
சேரி
அதுக்கப்பறம் அது வந்து எங்க தங்கச்சி மேரேஜுக்கு கூட எங்க தங்கச்சி இருந்தத போட்டுக்கிட்டே அன்னே மேரேஜுக்குள்ளது கூட அன்னே மேரேஜ்க்கு போட்டுக்கிட்டேன் ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க
கொஞ்சம் சிரிக்காம கேளுங்க
ஆ ஹா எங்க சிரிச்சே
எவ்வளவு நூறா
சொல்லுங்க சிஸ்டர் பேக்வர்ட் வாய்ஸ் கேட்க கூடாது இங்க மட்டும் பேசுங்க
ஆ சேரி சேரி அதுக்கப்பறம் இப்ப அவங்களுக்குன்னா அவங்க செல்ல அவங்களே போட்டுக்குவாங்கல்ல
செரி
அப்றம் நான் என்ன பண்ணுவே
ஓ உங்கள்க்கு ஜொல்லு இல்லங்கன்னாங்க நீங்க தங்கச்சு கூட பொறந்த தங்கச்சு கல்யாண்த்துக்கே நீங்க வரமாட்டீங்களா அப் போ
ஆமா ஆமா ஆமா
அப்போ உங்களுக்கு தங்கச்சி முக்கியம்ல ஜொல் தான் முக்கியமா
ஆமா சிஸ்டர்
அப்டிங்களா இதே மாதிரி தானே நீங்க உங்களோட அ இருங்க சிஸ்டர் பொறுங்க இவ்ளோ நேரம் பேசிட்டீங்கல்ல வாய மூடிட்டு கொஞ்சம் இருங்க நான் சொல்றேன் அப்போ ஒங்களோட அண்ணன் கல்யாணத்துக்கு த தங்கிச்சி சொல்லிருந்ததுனால போட்டி கிட்டீங்க அப்ப தங்கச்சி எண்ணத்த போட்
தங்கச்சி வந்து அப்போ அவளுக்கு மேரேஜ் ஆகல சிஸ்டர்
அதுனால
அதனால அவ வந்து செட்டு போட்டுக்கிட்டாக வேற
சேரி சிஸ்டர் அப்டினாலு இப்ப தங்கச்சி கல்யாணத்துக்கு தங்கச்சி செட் தான போடுவாங்க தங்கங்க தங்க நகைகளை போட மாட்டாங்கல்ல
ஆமா
அப்போ அவங்களோட தங்க நகைகள் சும்மாதான இருக்கும் அத நீங்க போட்டுக்கிட வேண்டியது தான இப்ப உங்க தங்கச்சி தரமாட் டேனு சொன்னாங்களா
தரமாட்டேனு தான சொல்லுவாங்க வீட்டு்ல இருக்கவங்களும் குடுக்கணும்ல எவ்ளவுது அஞ்சு ரூபா
ஏம்மா நீ வந்த வா வராட்டி போமா
சிஸ்டர்
சொல்லுக்கா சொல்லுங்க
சிஸ்டர் இதெல்லா இப்படில்லா பேசக்கூடாது
நா என்ன சொல்றேன்னா நீங்க உங்களோட அண்ணன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டே அவுங்கள் வன் கல்யாணத்துக்கு வரமாட்டே அவன் கல்யாணத்துக்கு நா வரமாட்டே அதேதா நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப தங்கச்சி கல்யாணத் இ நீங்க சொல்லவே இல்லையா நீங்க சொல்லவே இல்லையா உங்கள் தலையில் அடித்து சொல்லுங்கள்
அது என்னக்கொன்
இப்பொழுது நீங்கள் உங்கள் தங்கை கல்யாணத்துக்கும் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் என்றே சொல்லு சொல்கிறீர்கள் இப்ப தங்கத்துக்க இங்க சொல்ற கேளுங்கள் இப்போ தங்கச்சி கல்யாணம் முடிவாகி கொண்டது கார்த்திகை மாதம் அவுங்களுக்கு திருமணம் நடக்க போகிறது நீங்கள் இப்ப இப்புடி சொன்னால் அவுங்க தங்க தங்கச்சி கல்யாணம் தடைபடாதா சொல்லுங்கள்
அப்டியா
சொல்லுங்கள்
சொல்லு
சொல்லவே இல்லையா
சொல்லவேஇல்ல
ம் ம் சொல்லுங்க சிஸ்டர்
சிஸ்டர் கார்த்திக மாசத்துக் குள்ள என்னுடைய ஜூவல்ல எப்டியாவது நா மீட்டெடுக்க பாப்பே
இல்லை என்றால்
இல்லை என்றால் இல்லை
இல்லை என்றால் நீங்கள் வர வேண்டாம் தங்கையும் கல்யாண
ந்து கொள்ள வேண்டாம் அக்கா இல்லாத கல்யாணத்தில் தங்கையும் எதுக்கு மண மேடைக்கு சொல்ல வேண்டும் சொல்லுங்கள்
அக்காயில்லனா என்ன
அக்கா என்பது அம்மா சொல்றத கேளு ஃபஸ்ட்டு அக்கா என்பது அம்மாவின் மறு உருவம் சரிங்களா அக்கா என்பது அம்மாவின் மறுஉருவம் சொல்ல போனால் அம்மாவை விட அந்த தங்கைக்கு அக்காவே தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கிற போது அக்கா வரவில்லை என்றால் தங்கை பயணடை தங்கை எப்டி செல்வாள் சொல்லுங்கள்
ஓ நகைய தர்றியா
தரவேன் நீங்கள் வந்தால் மட்டும் போதும்
செரிங்க சிஸ்டர் அதாவது அப்றோ பாப்போம் சிஸ்டர் இப்ப நடக்குறத பாப்போ சிஸ்டர் அப்ப மேரேஜ் பிக்ஸ் ஆயிருச்சு என்ன சிஸ்டர்
பிக்ஸ்சு ஒன்னு ஆகவில்லை அக்கா தோழி
அப்ப கார்த்திக மாசோ மேரேஜ் சொன்னீங்க
அதாவது அவங்கள் கொஞ்சோ வெயிட் பண்ண சொல்லி இருக்கிறார்கள் அப்டி என்று நான் ஒட்டு கேட்டேன் அம்மா மொபைலில் பேசும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது ஆமா என்னங்க சிஸ்டர்
இல்ல ஒட்டுக்கேக்கிறதுல ரொம்ப வெவரமா தா இருக்கீங்க என்ன சிஸ்டர்
என்ன சிஸ்டர் நம்மல்ல யாரு ஷேர் பண்ண மாட்டேக்கிறாங்கள் அப்ப நம்பள் ஒட்டு கேட்டு தானே தெரிந்து
நீங்க உங்க அண்ணிக்கிட்ட என்னனாளு கேட்க வேண்டியதுதான சிஸ்டர்
அண்ணி அண்ணிக்கும் தெரியாது என்று நினைக்கிறேன் அண்ணிக்கு தெரிந்தால் எனக் என்னிடம் சொல்லி விடுவார்கள்
அப்டிங்களா செரிங்க சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர்
ம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க
ஆமா சிஸ்டர் நீங்கள் வரவில்லை என்றால் நான் எப்படி பணம் எடுக்க செல்லுவேன்
செரிங்க சிஸ்டர் வெச்சுட்டு கூப்புடுற
வையுங்கள்